ஹலோ
வணக்கம்
அ வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க
சாப்டீங்களா
இல்ல இனிமேதா சாப்புட்ணோ இன்னக்கி கொஞ்சோ லேட்டா எழுந்தாச்சு ஆ அதனால ஆமா ஆமா நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்டாச்சு சாப்டாச்சு இப்போ எழுந்து நீங்க எப்போ செஞ்சு எப் ப சாப்டுவீங்க காலைல சா அ டிஃபன் அந்த மாரி சாப்டுவீங்க போலயே
இல்ல இல்ல காலையில டிஃபன் வந்து செஞ்சாச்சு ஆனா இன்னு சாப்புட்ல இப்போதா எழுந்தன்னா ஒரு நா ஒரு எட்ர மணிக்கு எழுந்தே அது இன்னிக்கி ரொம்ப லேட்டு தா இவ்ளோ நேரோ தூங்க மாட்டே பாத்தீங்கன்னா காலை எப்படியு அஞ்சு அஞ்சர போலதா எழுந்துருவே ஞாயி த்து கெழம யுல மட்டு செரி தூங்கலாமே அப்டீன்ட்டு தூங்கிட்டே நேத்து வெளியே போயிட்டு வந்திருந்தோ அதனால நா லேட்டாயிடுச்சு ரொம்ப ச ம் அதனால காலையில அப்டியே லேட்டா எழுந்தாச்சு போய்கிட்ருக்கு ப்போ
என்ன லன்ச்சு சமச்சீங்க நீங்க
காலையில வந்து இட்லி தா இட்லி சட்னி மதியத்துக்கு வந்து சம இனிமேதா வந்து இன்னிக்கி ஞாயிற்றுக்கெழமையாச்சா செரி மீன் வாங்கலாமா என்ன பண்லா அப்டீன்னு யோசிச்சுட்ருக்கே
ஓ இ இதுக்கப்புறோ தா யோசிச்சு இதுக்கறமா தா வாங்கணுமா சூப்பர்
ஆமா இன்ன மதியம் தான டைம் இருக்குல்ல அதுக்கப்புறோ பாத்துக்கலா
ஓகே ஓகே பெஷலா என்ன செய்ய போறீங்க நீ
ஸ்பெஷலா அப்டீன்னா ஒன்னு இல்ல நா நா என்ன நல்லா ஸ்பெஷலா சமைப் பே அப்டீன்னா பிரியாணி நல்லா செய்வே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கொஞ்சோ நல்லா பண்ணுவே அப் புறோ அ நான்வெஜ்னா கொஞ்சோ நல்லா பண்ணுவங்க அதாவது வெஜ்ஜ கம்பேர் பண்ணும் போது நான்வெஜ்ஜு கொஞ்சோ நல்லா சமைப்பே எ வீட்ல எ பொண்ணு நல்லா ச சாப்புடுவாங்க
ஓ ஓகே ஃபிஷ்ஷு அந்த மாரிலா வாங்குவீங்களா இல்ல வெறு சிக்கன் மட்டன் அந்த மாரிதா ஆ
இல்ல இல்ல இன்னைக்கல்லா பாத்தீங்கன்னா இன்னக்கி மீன் தா வாங்கலா அப்டின்னு இருக்கு
ஓகே ஓகே நீங்க எங்க எங்க எங்க இருக்கீங்க சென்னையா
இல் இல்லங்க இங்க பக்கத்துல தா சென்னை பக்கத்துல தான்னு வச்சுக்கோங்களே
செங்கல்பட்டு செங்கல்பட்டா
இல்ல இதுல இதல்லா பேச சொல்ல கூடாது அப்டியல்லா சொன்னாங்க எனக்கு அதுனால கொஞ்சோ தயக்கமா த்துக்கு
அ அப்பில்லா இல்ல அது வந்து ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா அத்து நா அப்றமா சொல்றே இங்க இதுல வேணா இதுல பேச வேணா
ஆமா
ஆ நீங்க என்ன பண்றீங்க வீட்ல தா இருக்கீங்களா
நா வந்து வீட்ல வேல செஞ்சுட்ருக்கே வேல செஞ்சுட்ருக்கேனா நா வீட்லயே வந்து ஆ ரிமோட்டா ஒர்க் பண்ணிட்ருக்கே
ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றீங்க சொலாத
நா அப்டி சொல்ல வர ஆ ஹவுஸ் ஒய்ஃபு அது ஓகே அது இல்லாம நா தனியார் துறைல வேல செஞ்சுட்ருக்கே
ஓ ஒர்க் பண்றீங்கலா அப்போ
ஆமா ஆமா
ஓகே ஓகே என்னா ஒர்க் பண்றீங்க
நா வந்து குவாலிட்டி அசிஸ்டன்டா இருக்கேங்க
ஓகே ஓகே நீங்க யூ ஜி என்னா பண்ணீங்க காலேஜுல
நா படுச்சது பாத்தீங்க அப்டின்னா நா பி எஸ் சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடுச்சு நா அதுகப்பறம் எம் சி ஏ கம்ளீட் பண்ணிருக்கே
எம் சி ஏ முடுசுட்டிங்களா
ஆமா ஆமா நீங்க
எம் சி ஏ ஈஷிய இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா
நீங்க எம் சி ஏ படுச்சுட்ருக்கீங்களா
இல்ல இதுகப்பறமா தா போட பேறே எம் பி ஏ பண்ணுமா இல்ல எம் சி ஏ பண்ணுமான் சொல்ட்டு யோஸ்சுட்ருக்கே
உங்களுக்கு கோடிங் நல்லா வரு அப்டினா நீங்க எம் சி ஏ பண்ணுங்க இல்ல அப்டினா பிஸ்னஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடா ஓகே எனக்கு இந்த சேல்ஸு ஹெ ஹெச் ஆர் நல்லா பண்ணுவே அந்த மாரி உங்களுக்கு தோணுச்சு அப்டினா நீங்க எம் பி ஏ பண்ணுங்க அதாவது உங்களோட விரு த இன்ரஸ்ட்னு உங்களுக்கு இருக்கு இல்லயா நீங்க வந்து கோடிங் நா வ எனக்கு இப்ப வரைக்கு வந்து இப்போ கரண்ட்டா போயிட்ருக்கறது என்ன ஏ ஐ பத்தி ஏ ஐ கோடிங் தென் பாத்தீகன்னா பைத் தான இதலா நல்லா வரு என்னால கோடிங் நல்ல தா இருக் க்க முடியிது அப்டினா நீங்க கண்டிப்பா எம் சி ஏ எடுகலாம் ஆ ஏனா இப்ப இரு ஐ டி துறைல சம்பாதிக்கிறாங்க
ஒங்களுக்கு லைட்டா டவர் கெடைக்கல அப்ப அப்ப விட்டு விட்டு கேக்குது
அப்பிடியா இல்லங்க டவர் ஃபுல்லா தா இருக்கு
ஓ பேசம்போது எப்டி தெரியுமா கேக்குது அ ஆ பாதி பேசுறீங்க ஸ்டக் ஆகுது திரும்ப பாதி கேக்குது
இல்லயே நல்லாதான இருக்கு டவர் கெடைக்குது ம் ம்
இந்த எம் சி ஏல மேக்ஸ் வருமா நா பி சி ஏ பண்ணே
பி சி ஏ வா செரி செரி
ஆமாம்
ஆ எம் சி ஏலயா ஆ இருக்கு இருக்கு மேக்ஸ் வந்து எல்லா இதுலயு வராது மேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல ஒரு பேப்பர் தா வரு அதாவது மூணு செமஸ்ட்ர் அ மொத்த பாத்தீங்கன்னா நா படிச்சப்ப நா படிச்சது இன்ஜினியரிங் காலேஜ்ல அதனால எனக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டதட்ட ஆறு செமஸ்ட்ரு ஆ மூணு வருஷம் படிச்சி ஆன சோ இப்பல்லா பாத்தீங்கன்னா நீங்க இந்த இந்த காலேஜ்லயே படிச்சிகலா ஏ நா அப்ப தெரியாம இன்ஜினெரிங்ல போட்ட ஆனா இப்ப இப்பெல்லா யோசிக்கிற ஐயோ அந்த ஒரு வருஷ் ஷோ வீண தானே போச்சி அப்டின்ற மாரிலா அ நீங்க வந்து ஆமா ரெண்டு வருஷோ இந்த எம் சி ஏ இருக்குல்லையா நீங்க அது போட்டு இந்த டிகிரி காலேஜு இன்ஜினியரிங் இல்லாம நார்மல் காலேஜ் இருக்குல்லையா அங்கயே நீங்க படிக்கலா ஆ பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து எனக்கு ஒரே ஒரு பேப்பர் இருந்துச்சுங்க அதாவது ஒரு செமஸ்டர்ல மட்டு வந்துச்சு
ஈஸியா இருந்துச்சா அந்த மேக்ஸ் வந்து இல்லன்னா
ஆ மேக்ஸ் ஈஸியாதாருந்தது ரொம்ப கஷ்டோன்ல்லா சொல்ல முடியாது நீங்க அரியர் வைக்காம பாஸ் பண்ணிர்லா கவலப்படாதீங்க
இல்ல ஆல்ரெடி மேக்ஸ் வந்து இருந்துச்சு ரெண்டு இருந்துச்சு எனக்கு அதுல வந்து நா அரியர் வ வச்சே அதனால கேக்குற கஷ்டமாருக்கு எனக்கு மேக்ஸு
ம்
மேக்ஸுக்கு எனக்கு ரொம்ப தூரோ அதனால சுட்டு போட்டல வராது இப்ப எப்டியோ கஷ்டப்பட் எப்பயோ அத உழுந்து விழுந்து படிச்சு ஒரு வழியா அத கிளியர் பண்ணிட்டே
ம் ம்
அதனால கேக்குறே எம் சி ஏ கஷ்டமாருக்கும்மா அப்டின்னு சொல்ட்டு கோடிங்ல்லா பிரச்சன இல்ல கோடிங் லா வந்து ஆமா மேக்ஸ்தா பிரச்சன எனக்கு
அப்பனா நீங்க படிக்கலா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எம் சி ஏல ஒரே ஒரு பேப்பர் தா மேக்ஸு அதனால படிச்சில்லா எனக்கு மெனா கோடிங் வந்து நல்லா வருன்னு சொல்றீங்க அதனால பண்ணலா ம் ம்
ம்
இப்ப நீங்க பி சி ஏல வந்து நா படிக்கும்போதெல்லா பி சி ஏல ஓன்லி அப்ப பாத்தீங்கன்னா சி சி பிளஸ் பிளஸ் து இது மட்டும் தா இருந்துச்சு இப்பெல்லா உங்களுக்கு நறைய வந்திருக்குமில்லையா
இப்பல்லாமே ஒரு பைத்தா ஜாவா சி பிளஸ் பிளஸ்
ஆ ஜாவா அப்பயு இருந்துச்சு ஆனா இந்த பைத்தன்ல்லா அப்போ இல்ல அ அதுக்கப்புறோ வந்ததுதா பைத்
ஆமா ஆமா பைதான் வந்து கொஞ்சோ ட்ரெண்டாயிடுச்சு இப்போ
ஆமாமா நல்லா போய்க்கிட்டுருக்கு இப்போ இருக்குற ஒரு மார்க்கெட்ல வந்து பைத்தான் வந்து ப பைத்தான் தெரிஞ்சிருந்தா இப் தெரிக்க தெரிஞ்சிருக்குறவங்கலா வந்து நல்லா ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க இப்போ
ஆமாமா கரெக்ட்டு
ம்
இப்போ உங்களுக்கு எது ஈசியாருக்கு பைத்தான் ஈசியாருக்குமா ஜாவா ஈசியாருக்குமா
ஆ என்னங்க
உங்களுக்கு பைத்தான் ஈஸியாருக்குமா இல்ல ஜாவா ஈஸியாருக்குமா
ஐயோ அதுதா நா சொல்றேனே இப்போ வந்து அது ரிலேட்டடா இல்ல ஆ முன்னாடில்லாம் பாத்தீங் என்னா நா படிச்சப்ப வந்து படிச்சதும் வந்து சி சி ப்ளஸ் ப்ளஸ்ஸூ ஜாவா ஆறக்கல் எனக்கு பைத்தான் பத்தி னபெருசா தெரியாதுங்க நா படிக்கல பைத்தானி ஜவாா வரைக்கு தா படிச்சே ஆனா அதுக்கு துக்கப்புறம் வந்தம் வந்து வந்து என்னோட நா வேலை செஞ்ச துறையும் வந்து வேற மாரி மாறிடுச்சு நா வந்து ஐடி துறையில கொஞ்ச நாள் இருந்தே அப்புறம் வெளிய வந்துட்டே எனக்கு ரொம்ப ஒரு மாரி என்ன சொல்றது கொஞ்சம் ப்ரஷர் அதிகமா இருந்தது ரொம் இப்ப என்னால ஃபேமிலியியும் பாத்துக்கவே முடியல என் குடும்பத்தையும் சுத்தமா பாத்துக்க முடியல என்னால அந்த இப்ப இப்ப இருக்கிற வேலை பாத்தீங்கன் வச்சுக்கோங்களே நா அந்த ஒன்பது மணிக்கு உக்காருவே ஆறு மணிக்கு முடிச்சிடுவே சனி ஞாயிருனா விடுமுறை அப்டின் இருக்கு ஆமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா
ஓகே ஓகே
என்னால குடும்பத்தியு வந்து பாக்க முடியுது அ அதுல வந்து போனோ அப்டின்னா நம்ப வந்து கிட்டத்தட்ட ஏழானாளும் உட்கார்ந்து இருக்குற மாரி இருக்கு வேலை முடியலன்னா எட் ட்டானாலு உக்காந்து இருக்குற மாரி இருக்கு இது வந்து சரி வரும் அப்டின்னு தோணல அதனாலதா சேரி பரவால்ல சம்பள எவ்ளவா இருந்தாலு பரவால்ல ஆனா ரெண்டுத்தியு வந்து நம்ம சேத்து கொஞ்சோ மேனேஜ் பண்ணனு ஆம்மா
ம் எவ்ளோ கச்சிங்க நீங்க ஐடி கம்பெனி போம் போது
புரில அப்பவா நா வந்து ஆ அப்போ நாப்பதாயிர வாங்னங்க
ஓகே அப்டே கன்டினியூ பண்ணிருந்தா இப்ப ஒரு செவன்டீ மேல வாங்கிருப்பீங்க தெரியு
கண்டிப்பா வாங்கிருப்பே இப்ப கிட்டத்தட்ட என்னா வ்ஒ ஒரு எண்பது அப்ப அப்டி வாங்கியிருப்பே ஆமா கண்டிப்பா வாங்கியிருப்பே ஆனா பரவால்ல இருக்கட்டும் ஆ ரெண்டுத்தியு பாத்துக்கணுன்றப்ப சம்பள எனக்கு இப்பதிக்கு இது போதும் ஏன்னா எனக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சோ அவ் வ்ள நா வந்து காலையிலே எழுந்து கெளப்பி ஆமா ஒரே பொண்ணுதா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஆ அவ்ங்க கூடயே அப்டியே இப்போ சாயங்கால ஆனா அவள்க்கு இப்பதா ஒ ஒன்னாம் வகுப்பு படிக்குறாங்க ஆ அவ்ங்க கூட வந்து சொல்லி குடுக்க போக அவ எப்பவுமே இப்போ வீட்ல வந்து அ தனி தனி ஃபேமிலியா தா இருக்கும் எப்பவுமே அவ என்ன தா தேடிட்டு இருக்கா எல்லாத்துக்கு அதனால எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அப்டின்ற மாரி இருந்துச்சு
ஆமா இப்ப நீங்க உங்க பாப்பாவுக்கு வந்து கொஞ்சோ ஏஜ் ஆனா அப்றோ ப்ரச்சன இல்ல அம்மா ஒர்க் போனா கூட ஒன்னு ப்ரச்சன இல்ல அப்பமா அவங்களே எல்லாத்தையு பாத்துப்பாங்க
ம்
இப்போ செகண்ட் பேபி எதாச்சி இருக்கா ப்ளான் இருக்கா இல்ல
இல்லங்க இல்ல இல்ல ஒரு பாப்பா போதுன்ற மாரிதா இருக்கோ நாங்க
ஓகே ஓகே
அவள நல்லா கொண்டு வந்தா போதும் அப்டின்ற மாரி இருக்கு
அப்பா அம்மா மட்டு தனியா இருப்பாங்ளே அப்போ
அப்டிதான் சுத்தி இருக்கவங்க எல்லா சொல்றாங்க ஆனா நாங்க வந்து இல்ல இதுவே போது ஏன்னா அவளுக்கு வந்து எல்லாத்தையு பெஸ்ட்டா குடுக்கணு அபடின்னு நெனைக்கிறோம் சரி அது ஓ கே அப்டின்ற மாரி போய்கிட்ருக்கு
ஓகே ஓகே உங்களுக்கு பையன் பொறக்கனு ஆசப்பட்டீங்களா இல்ல பொண்ணு பொறக்கணு ஆசப்பட்டீங்ளா நீங்க
நா வந்து பொண்ணு தாங்க பொறக்கணு ஆசப்பட்டே
உங்க ஹஸ்பண்ட்
அவுரு அவருக்கு தெரியல எனக்கு பெருசா எதாவது தெரியல ஆனா என்ன பொறுத் த வரைக்கு வந்து நா வந்து எனக்கு கடவுள் கிட்ட வேண்ணதே அதுதா எனக்கு பொண்ணுதா பொறக்கணு அப்டின்ட்டு
ஏ பையன் பொறந்தா சமாளிக்க முடியாதுன் சொல்ட்டு
பைய ஆனா நா கூட பாக்குற பையன்ல்லா வந்து ரொம்ப சமாளிக்கவே முடியாது போல ஏன்னா என்னோட
ஆமா ஒரு ஏஜ் வெரிக்கு அப்டிதா சமாளிக்யே முடியாது
பையன் தா பொறந்திருக்கா அவனுக்கு இப்ப மூணு வய்சு ஆக் குது ஆனா அவன வந்து எங்களால சமாளிக்கவே முடியல
ஆம்மா கொஞ்சோ கீழ எறக்கி வுட்டா கூட போது எங்கயாச்சோடி போய் எதாவது பண்ணிட்டு வந்துருவாங்க ஆமா
அதேதா அதேதா ரொம்ப வந்து பிரச்சனயாதா இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் அவன சமாளிக்கிறது அ ஏதோ அவங்க ரெண்டு பேரு வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆ இருந்தாலும் வந்து அது கஷ்டமாதான் இருக்கு அவங்களுக்கு ஐயோ எனக்கு வந்து நீ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பாப்பாவ குடுத்துருங்க இந்த பையனை கொண்டு போய் நீங்க வச்சுக்கோங்க அப்டின்னுவாங்க யார சமாளிக்கிறது அப்டின்ட்டு நானு
இல்ல இன்னும் ஒன் இயர் தானே அதுக்குள்ள ஸ்கூல் சேத்துருவாங்க அப்புறம் தா அதுக்கப்புறமா ஸ்கூல் ஸ்கூல் தா
ம்
அப்புறம்ல்லா வந்து அவ்ளோ வந்து வீட்ல இருக்க மாட்டாங்க
ம்
இந்தப் ஒரு ஏஜ்க்கு வரையும் நம்ம பாத்துட்டா போதும் அதுக்கப்புறமா அவங்க அவங்கள பாத்து பாங்க
அதுதா அந்த மூணு வருஷம் பாக்குறதுதா பெரிய இருக்கு என்ன பண்ணுவான் தெரியலே உங்க ரெண்டு நிமிஷோ ஆமா ரெண்டு வர்ஷோ என்ன சொல்றது ரெண்டு நிமிஷம் இப்டி கிச்சன்ல இருந்தா இந்த பையன் இந்த பக்கம் என்ன பண்றா தானே தெரியாது எதாவது பண்ணிட்டு கீழ விழுந்துருவா எதாவது பண்ணுவா அதுவே பெரிய கஷ்டமா இருக்கு உங்குளுக்கு
ஓகே ஓகே அதே மாரி அப்டி
ம் ஆமா
பையதா வந்து கொஞ்சோ நம்மளுக் துணையா இருப்பாங்க லை ஆ லைஃப் லாங்கு ஆனா பொண்ணு அப்டி இல்ல மேரேஜ் ஆ மேரேஜ் பண்ணி குடுத்துருவீங்க அப்பறோ அவங்க அவங்களோட ஃபேமிலி பாக்க ஆரம்பிச்சுருவாங்க பையனா வந்து நம்ப லாஸ்ட் வெரியு நம்ம கூடவே இருப்பாங்க
அப்டின்னு நம்ம நினைக்க முடியதுல்ல இப்ப பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனி குடுத்தணோனு போயிடுறாங்க
சில பேர் போறாங்க சில பேர் போ ஏ சில பேருக்கு வந்து அது வந்து எதனால போவாங்கன்னா அவங்களோட மாமியார் பிரச்சன அப்டின் சொல்லிட்டுனால அதனால போயிடுவாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் மேல பிரஷர் பண்ணி வேணா வேணான் சொல்லி சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க சில பேர் வந்து இல்ல ஃபேமிலியோட இருப்பந்தா வந்து நெனைப்பாங்க
செரிங்க ரொம்ப